ஹலோ வணக்கொங்க
ஹலோ
கேக்குதுங்க நானு இப்பதா சாப்ட்டுட்டு ஆ கேக்குதா ஹலோ
அ
ஆ செரி செரி நானு எதுவும் பண்லங்க ஆ செரி செரி நா எதுவும் பண்லேங்க இப்பதா சாப்பிட்டு வந்தே சுட சுட சாம்பார் சாதமு உருளக்கெழங்கு பொரியலு வெச்சிருந்தாங்க சாப்ட்டுட்டு இப்பதா வந்தே நீங்க என்ன பண்றீங்க
நானு அப்புறோந்தா சாப்பன் னு இதுக்கு முன்னாடி டீ தா குடிச்சோ காலைல சாப்பிட லேட் டாரிக்க செரி பசி இல்ல டீ குடிச்சவே அந்தளவுக் பசி இல்ல அப்றோ சாப்டுவோன்
செரி செரி சேரி சேரி
அ
இன்னைக்கி சாம்பார் சாதமு உருளக்கெழங் பொரியலு வெச்சிருந்தாங்க நல்ல ஒரு காம்பினேஷன் சாப்பிட்றதுக் கு நல்லா இருந்தது நீங்க என்ன சமச்சீங்க
ஒ ஒ அ எனக்கு ரொம்ப புடிக்கு நா நா வந்து அ அ பச்சப்பயிரு அ பச்சப்பயிரு வந்து தேங்கா பால் ஊத்தி அதுக்கப்பற வந்து காலையில அப்பற மதியத்துக்கு வந்து அதே குழம்புதா சூடா சாப்பாடு ஏ செஞ்சங்க
நல்லது நல்லது நல்லா சத்தான குழம்பா வச்சிருக்கீங்க பயிரு வச்சி பருப்பு நல்லது நல்லது நீங்க பாட்டி தாத்தா வீட்டுக்குல்லா போவீங்களா குழந்தைகல்லலா வந்து பாட்டி தாத்தா கிட்ட எல்லா விடுவீங்களா இப்ப இரு க்க இதுக்கு வந்து குழந்தைங்க எல்லா பாட்டி தாத்தாக்கிட்டு அந்த அளவுக்கு விடுறது இல்ல நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
இங்க வந்து எங்க கூட நாங்க தனியா தாங்க அ எனக்கு
ம்
எங்க அவங்க இல்ல குழந்தைங்கப்பா அப்பற அவங்க அம்மா அப்பா எங்க ஹிஸ்பன்ட் பண்வொ இப்ப வந்து ஆவ் வீட்டுக்கு வ எங்க அம்ாவும் வருாங்க அவங்க வீட்டுலயு வரு வருவாங்க போக வர இருப்போ ஆஹஹ அப்ப வந்து எல்லாரு இருக்கும் அ கொஞ்ச சந்தோஷ சும்மா இருப்பாங்க குனிஞ்சு பாத்துட்டே இருக்க அவங்களுக்கு மே வந்து யாருன்னா வந்தாங்கன்னா இப்பொ சாய்ந்துரொ ஜாலியா இருக்கு சொந்தக்காரங்க எல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காெங்க இப்ப ப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ந்தாங்க எங்க வீட்டுக்கு அப்ப வந்து ரொம்ப
கண்டிப்பா
ஓ ஒரு வார மேல ரொம்ப ச
சேர் சேரி எல்லா பிள்ளைங்களு வந்து ஆ எப்டி சொல்றது ரெண்டு மாசோ வச்சு ரொம்ப கஷ் கஷ்டப்பட்டாங்க அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க ஆனா நீங்க வந்து குழந்தைங்க வந்து ஆ சொந்தக்காரங்களோட இருந்ததுன்னுனா சந்தோஷனு சொல்றீங்க நல்லது
இல்லங்க அங்க புறந்தோண நம்மளுக்கு வளக்க இல்லங்க அ அப்றமா வந்து ந்து இப்ப ஒரு வயசு ஆயிடுச்சுல்லங்க அப்பமாெது வீட்டு வேலைகள்ள நம்ம வந்து கொஞ்சோ சிரமந்தா
சரிங்க சரிங்க நீங்க எங்கயு வெளியே போகலயா இன்னிக்கு
இப் அ ங்க இதுக்கப்ற தாங்க அதா எல்லாருக்கு ஆல்ரெடி கா ஆச்சல வந்து கொஞ்சொ காலைல தம் பியுவன்டா ஆ அதனால வந்து பாத்தீங்ன்னா
அச்சு
கொஞ்சொ டவுனு கூட்டின் போயிட்டு வந்தோ அப்பதுக்கு அப்புறமா வந்து அ ஆப்பிள் கட் பண்ணி குடுத்தோ அப்றொ அவ சா ஞ்சொ தூங்கினு இருக்காங்க மதியொ காசி வெச்சிருக்க எழுந்தா ஊட்டி உடணு என்னன்னு தெர்ல எதோ வந்து எதோ வாமிட்டு கொஞ்சொ ட்டு இருந்துச்சு இப்போ பரவா ல்ல எங்கபிக்குமே அதே பிரச்சன இருக்கு எண்ணனெ தெர்ல தண்ணியுமே சூடு பண்ணிதா குடிக் க்கிறோ எங்க
அதுதா மழ வருது வெய்யில் வருது அந்த கிளைமேட் மாறதுனால கொழந்தைக் கேக்குதா கேக்குதுங்க ஹலோ
ஆமாமாங்க கே கேக்குதுங்க கேக்குதுங்
ஆமா கொழந்தைங்களுக்கு மழ வெய்யில் வர்றதுனால
ஆமாமாங்க இன்னிக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பல அவன வீட் வீட்டுல தாருக்
செரி செரி ஏனா கொழந்தைக்கு வாமிட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க கொழந்த அங்க போனா கஷ்டப்படுவாங்க நீங்க வீட்ல இருக்க வச்சதே கொழந்த தூங்கிடா அதுவே நல்லதுதா ஏனா கொழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு தூக்கோ இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சோ உடம்பு கொஞ்சொ தெதிவாக செய்யு
அ எனக்குமே வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ த்ரோட் பெய்னா இருந்தது இப்ப கொஞ்சோ ஆ எல்லாருக் மேங்க அ கோல்டு
கண்டிப்பா உங்க குரலே தெரியுது உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சோ முடியலன்றது உடம்புக்கு நல்லா சாப்டுங்க கொஞ்சோ ஓய்வு எடுங்க நல்லபடியா
ஆமாமா ங்க வேலயு செஞ்சுட்டு வீ வீட்டு வேலைகளுக் அப்றோ ஓய்வு எடுத்ருக்கோ தம்பி யும் வேற எல்லா கொஞ்சோ ட்ரெஸ்ஸஸ்லா தொய்க்க வேண்டித் இது இருக்கு ஷிங் மிஷின்லயு போட முடியாது கை லதா அழஸ் இந்த வெயிலு வந்து பாத்தீங்னா
கண்டிப்பா
வருது வரமாட்ருக்கு
பொறுமையா தண்ணிரே அ எப்டி சொல்றது புரி பொறுமையா இருக் இருக்குபோது கூட அலசி போடு நா இன்க்கி எங்கயு போலங்க வீட்லதா இருக்கே எனக்குமே கொஞ்சோ உடம்பு ஒரு மாரி இருந்ததனால காலைல இருந்து ஒரு மாரி மயக்கமா இருந்த மாரி இருந்தது அதனால எங்கயு போகல இதுக்கு மேல கொஞ்சோ இன்னிக்கு திங்க கெழமையா அதனால கொஞ்சோ கோவிலுக்கு போலான்னு இருக்கே சாய்ந்திரமாதா இதுக்கு மேல கோயிலுக்கு போணு வெளியே கொஞ்சோ காத்தோட்டமா நடந்து போய்ட்டு நடந்து வந்தோ அப்டினா ஒடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி குடுக்குது நல்லா இருக்கு அதுனால பொறுமையா நடந்து கோவிலுக்கு போய்ட்டு கோவிலுக்கு வர்லா அ வர்லான்னு இருக்கே
ஓ நல்லதுங்க ஈவினிங்ல கொஞ்சோ கோயிலு அ வண்டியில யார்னா கூட்டிகின்னு போனாதா நடந்து போ போறமாரி நானே போய்ட்டு வந்துருவே அ இந்த மாரி இருக்கு நாங்க இதுவரைக்கு போனது ஓ போனா எனக்குமே கொஞ்சோ நல்லாருக்கு ஆனா பக்கத்துல ஒரு சா ய்பாபாக்கு நாங்க தேர்ஸ்டேல போவோ ஆ க்க போய் அ சாமி கும்ட எல்லா வாங்கிட்டு வருவோ நல்லாருக்கு அங்க நல்லா சா
நல்லது நல்லது ஏன்னா எப்பவுமே நம்ம சாந்ரத்துல கொஞ்சோ உடற்ப் பயிற்சி மாரி நடந்து அப்டியே கோவிலுக்கு போய்ட்டு வந்தோ அப்டினா மனசு கொஞ்சோ நிம்மதியா நல்லாருக் குனு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கி கோவிலுக்கு போலான்னு ஒரு ப்ளான் பண்ணிருக்கே
செர் செர் செரிங்க நல்லதுங்க பொருல்லா
ஆ கொஞ்சோ தூரோ நடக்கணு ஒரு பத்து நிம்ஷோ நடக்கணு அவ்ளோதா பத்து நிம்ஷோ நடந்த மாரியுருக்கு உடற் பயிற்சி பண்ண மாரி இருக்கு கோவிலுக்கு போய்ட்டு வந்த மாரி இருக் கு அதனால மூணு வேலயு செய்யலா அப்டின்னு சொல்லிட்டு
செரிங் க ஆ
அ கொஞ்சோ சாந்தரமா பொறுமையா போனென்னா தனியா போயிட்டு வருவ இல்லன்னா அண்ணி கூட வருவாங்க அவுங்க எப்போமே கோவிலுக்கு போவாங்க திங்கட்கெழம ஆனா அவுங்க கோவில் போவாங்க சோ அவுங் கூடயே முடிஞ்சாலு போயிட்டு வருவெ
இப்ப இல்லியா
நீங்க ஒடம்புக்கு எதனா கஷாயோ வச்சு குடிச்சீங்களா தொண்ட
கஷாயோலா வச்சு குடிக்கல சூடுத கசாயல்லா வந்து இங்
ம்
இஞ்சி பசங்க அளவுக்குல்லா குடிக்கல அ அதிகமா இருக்கு தனியா எதுவு வெச்சு குடிக்கு சமையல் வேலயோ இருக்கு கொழந்தயு ஞ்சோ கொஞ்சோ பாக்கனோ ஆனா யோசிச் டிச்சாங்கனா சொல்லிட்டு ஹாய் டீ போட்டு குடிச்சுட்டே ஏல் ஏலக்கா அப்றோ கரம் அ கொஞ்சோ குடிக்கனோங்க
ஏன்னா உங்களுக்கு சளி இருக்குன்னு நீங்க பேசும் போதே தெரியுது கொஞ்சோ அதுக்கு தகுந்த மாரி கஷாயோ எதனா குடிச்சீங்கன்னா கொஞ்சோ ஒடம்பு கொஞ்சோ தெம்பா இருக்கோம்ல
நா ஈவ்னிங் மேல தாங்க கொஞ்சோ உவ்வ
சரிங்க சரிங்க ஒடம்ப பாத்துக்கோங்க உங்க கிட்ட பேசுனதுல அ கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கஷாயோ போட தெரியு
ம் ஓகே ஓகேங்க வெக்கனு
சரிங்க ஒடம்ப பாத்துக்கோங்க ஒங்ககிட்ட பேசுனதுல ரொம் ப்ப நன்றி மகிழ்ச்சி
அத நன்றிங்க
அ கண்டிப்பா ஒடம்ப பாத்துக்கோங்க நன்றி